கண்டினியூ இருப்போ தோழி போன தடவ பாருங்க நாப்பத்திஓரு மினிட்ஸ் நிமிட்ஸ் தா ஆயிருக்கு மினிட்ஸ்
ஆமா ஆமா
பரவால இருக்கட்
அது அது எம் மேல மிஸ்டேக் தோழி எப்டின்னா நா உங்கள்ட்ட கால் பேசிக்கிட்டுருந்தே அது என்னோ இது என்னோட ஃபோன் இல்ல சோ வேற ஃபோன்ல போட்டு நா பேசிட்ருந்தனா அது ஆட்டோமேட்டிக் ஆனாகி டேட்டா ஆஃப் ஆயிடுச்சு நா அத பாக்கல ஏ கால் கட் ஆகுது ஏன் கால் கட் ட் ஆகுதுனு வீடு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு வெளில போயு சுத்தி வந்துட்டே ஏ நெட்டு கெடைக்கல அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்பற பாத்தா செக் பண்ணி பாத்தா தா தெரியிது டேட்டா ஆஃப்ல இருக்குது
அய்யோயோ செரி செரி செரி அப்றோ ன்னா செய்ற
கால் வந்தனோமே ஸ்கிரீன லாக் பண்ணிட்டே
ஆ ஆமா அதுதா செய்யணும் போலணு ஆமாமாமாமா
அது ஏதோ ஆப்ஷன் ஆகி கடசில டேட் டா ஆஃப் ஆயிருச்சு ஏதாவ்து ஆன் ஆனத கூட பரவால்ல
ம் ம் அதா அதா புதினா சட்னி நல்லா செய்விங்ளா
புதினா சட்னி தெர்ல எனக்கு தெரில செ தெரில எனக்கு
அதா கொத்தமல்லி இது கடல பருப்பு இருக்ல எண்ணெ ஊத்தி கல்ல பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா வறுத்துக்கணு புளி புளி இருக்கு பாத்தீங்ளா அதையு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கணு அப்றோ அதுல வந்து தேங்கா இருக்கு பாருங்க
புளியையு சேத்து வதக்கணுமா ஆ
வரமிளகா அ இது கல்ல பருப்பு உளுந்தம் பருப்பு புளி வரம் இது பூண்டு போட்டுக்கணு ஒரு ரெண்டு பல்லு வச்சுக்கறது நல்லது தா இஞ்சி
ஆ
வச்சுக்கணு அடுத்து தேங்கா இருக்கு பாருங்க அத திருவி அதோட வதக்கணு இதெல்லா வதக்கிட்டு கருவ ப்ல மல்லி புதினா மூணையு அந்த பச்ச கலர் போகாம சுமார் லைட்டா ஒரு ரெண் நாலு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா ஆற வெச்சு ரொம்ப இதா அரைக்க கூடாது ஓரளவுக்கு அரச்சிட்டு அதுல வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு ஒ அ கருவேப்புல போட்டு தாளிச்சு கொட்டிறனு அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு புதினா சட்னி அதையே நீங்க புதினா துவையலா சாப்பல்லா தாளிச்சு கொட்டாம அரச்ச வாக்குல வெச்சு சாப்ட்டீங்கனா புதினா துவையலு ஒ அந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த ம் டைஜிசன் ப்ராப்ளோ அந்த மாரெல்லா இருந்தா வாரத்துல ஒரு நாள் இத எடுத்துகோங்க
நா வந்து ரைஸாதா அத செஞ்சிருக்கே சட்னியா இதி நா செய்யல ரைஸ் ஆனா எ நானா கொத்தமல்லி சாதோ
ம் இப்ப இந்த தொவையல நீங்க அரச்சு ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வெச்சுட்டீங்கன் வெச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல வா அஞ்சு நாளுமே நீங்க எடுத்துக்கலா அத சாப்புடும்போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வெச்சு சாப்டம்னா வயித்துல அவ்ளோ பிர ச்சன சரியாயிரு அது புதினா, இஞ்சி சேக்கறோமல்ல
ஆமா
அதனால வந்து அது ரொம்ப நம்மளுக்கு வயித்துல உள்ளதெல்லா அப்டியே வெளில கொண்டு வந்துரு என்ன பிர பிரச்சனனாலு ஆமா புதினா தொவையல் சேத்துக்கறது நல்லது அதே மாரி இந்த வாழத்தண்டு எடுத்துகிட்டோனு வெச்சுக்கோங்க வாழப்பூ, வாழத்தண்டு வாழ அது இந்த வாழ மரத்துல தேவையில்லாதது எதுமே கெடையாது
ஆமா தண்டு முதக்கொண்டு அது தண்ணி முதக்கொண்டு யூஸ் ஆவறதா
ம் ஆமா அந்த வாழத்தண்ட அரச்சு மோர் ரு இது பண்ணி குடிச்சம்னா அது நல்லது வாழத்தண்டு சாம்பார் வெச்சு சாப்ட்டா நல்லது வாழத்தண்டு பொறியல் வெச்சு சாப்ட்டம்னா நல்லது கூட்டு செய்யலா வாழத்தண்டுலயே கூட்டு செஞ்சு சாப்பறது இன்னு நல்லது இந்த பாசி பருப்பு இருக்கல்ல அத போட்டு கூட்டு மாறி செஞ்சு தேங்கா திருவி போட்டு சாப்பல்லா வாழத்தண்டுல இவ்ளோ இருக்குது அது அதே மாரி வாழப்பூல பாத்தீங்கன்னா பொரியல் செஞ்சு சாப்புலா அந்த பொறியல்ல வந்து முருங்கக்கீர இருக்கு பாருங்க
ஆமா எங்க வீட்ல எங்க வீட்ல தம்பி ஒய்ஃப் செய்வா
ஆ முருங்கக்கீரய போட்டு அத சுண்டி தேங்கா பூவ போட்டு அத சாப்பல்லா இல்ல வாழப்பூ வட சாப்பல்லா ஆ அதாவது இவ்ளோ அதுல இரு க்குது அ அந்த வாழ மரத்துல
அவ என்னா அவ என்னா செய்வா வாழப்பூ இருக்கு பாத்தீ ங்லா அந்த பூவ நல்லா கட் பண்ணிட்டு முருங்க கீர வெச்சு ஆ நல்லா வெங்காயோ இது க க கடலப்பருப்பு பாசி பருப்பு இது எல்லாமே போட்டு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயோ மிளகா போட்றுவா போட்டு நல்லா தாளிச்சு இந்த பூ பூவு முருங்கக்கீர எல்லா ஒன்னா போடுவா இதுல முட்ட கூட ஆட் பண்ணுவா இரும்பு சத்துன்னு சொல்லி
ம் ம்
இரும்பு சத்துனு சொல்லி அந்த வாழப்பூ முருங்கக்கீரைல முட்ட கூட ஆட் பண்ணுவா ஆனா ஆனா அந்த முருங்க முருங்ககீர இருக்கு பத்தீங்ளா முருங்கக்கீரய முருங்கக்கீரய எங்க அக்கா செஞ்சு கொண்டு ஒருப்ப நா சொன்ன பாத்தீங்களா பக்கத்துல ஒரு வில்லேஜ்ஜுன் சொல்லி அவுங்கல்லா வந்த் வந்து அவங்களா ஸ்பைசி சாப்ட மாட்டாங்க அதுனால போரு மெளகா அந்த மாரிதா கிள்ளி போடுவாங்க நமக்குஸ் ஸ்பைஸ் இல்லேனா உள்ள யறங்காது சோ அவங்களாட்டி மெளகா கூட போட மாட்டாங்க அந்தா மாரி ஒருத்தி ஆய்கா ஆல்கள்ல அவங்கல்லா அத என்ன செய்வாங்க நல்லா காய்னு முருங்கக்கீரைய வரக்கி அதுல முட்ட போட்டு தேங்கா பூ எல்லா போட்டு செஞ்சு கொண்டு வருவாங்க
ம்
ஆனா அந்த வாழப்பூ முருங்க கீர ரொம்ப நல்லது அதுல முட்டை சேக்கும்போ கொஞ்ச வாயுவு சேர்ந்து கூட அயோவா வரு முருங்கக்கீர வந்து பாத்தீங்னா வாயு அது வந்து கொஞ்சோ அதாவ்து எதய்மே ஆ அளவுக்கு மிஞ்சினா அமுர் தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஆ முருங்கங்கீர எடுத்துக்லாம் ஆனா அதவே ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அப்டே எப்டிஸ் டிசன்றி மாரி போய்ரு
யாமா ஆமா அம்
போய்ரு வாய்வு ஜாஸ்தி அடு
உம் காது நல்லத்தான் ஆமாம்
எங்க எங்க வீட்ல இருக்குது அந்த மாருங்க வச்சிருக்கிறாங்க
உம் பரவால்லயே ஆனா நெறைய பா அந்த அதாவ் உ ஆ இதுக்கு உள்ளது எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க மரங்கள் ஒடம்புக்கு எது நல்லதோ ஆரோக்கியமோ அந்த மரங்கள் எல்லாமே உங்களுக்கு
இப்ப நம்ம ஒரு கீர வாங்குறோன் வச்சிக்கங்ளே அந்த கீர வாங் க்றம்னா அந்த கீரய வந்து நம்ம பறிச்சி டு அந்த தண்டெல்லா தூக்கி எறிஞ்சிருவோம்ல்ல அத தூக்கி எறிய வேண்டியதில்ல அத வந்து வீட்ல நட் ட்டு வச்சோம்னா நட்டு வச்சு தண்ணி ஊத்துனும்ல் வச்சுக்கங்ளே
உம் பாருங்க
ஆத புடுங்கி நாம சமச்சிக்லாமே நெக்ஸ்ட் டைம்மு
அ அதா அதா ஆமாமா வேஸ்ட் ஆக்கக் கூடாது புதினாலலா அப்டிதா செய்வே நானு
ஆ இப்ப நாம அத தூக்கி போட்றத தூக்கி போட்றத வந்து பாத்தீங்கன்னா அதவ் நட்டு வெச்சுடோம்னா அது வேர் முள ச்சி வந்த்ரு அப்ற அது செடியா வரும்போது அத நாம பறிச்சுக்கலாமே பறிச்சா அது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஆ சமச்சுக்கலா ஏ கடல போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்லியே அத பா வெளஞ்சிருவோ அது எதுவ்மே ஏ இல்லாம பா மருந்து இல்ல எதுவ்மே இல்லாம ஃப்ரஷ்ஷா நம்ம வீட்ல செஞ்சது நம்ம வீட்ல முளச்சது அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டு இல்லாம அது இருக்கு
அ அதா சொல்லுங்க இயற்கையானது
ஆமா இப்ப வந்து தோட்டத்துல ப்போ அத வெலய வெச்சி விக்கிறாங்க பாருங்க அவுங்க ஏதாவ்து மருந்தி இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க பூச்சி வராம இருக்குறதுக்கே ப அது இதுன்னு போடுவாங்க இப்ப நம்ம இதுல கொஞ்சமா வைக்குறோஅதுல பூச்சி வராது நம்ம வீட்ல வரதுக்கு நம்மய் எந்த மருந்து போட மாட்டோ இப்ப எதுவா இருந்தாலு அத நம்ம நட்டு வச்ட்டோம்னா எட என்ன எட வஸ் சதில்லே இப்பதிக்கி முன்னெல்லா வந்து பாத்தீங்னா வீட் டிக் வாசல்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ எடமாரு க்கு இப்ப எல்லாம டெக்னாலஜி வந்ததுகப்றோ எங்க எடோருக்குது வீட்டுக்கு வக்கற்துக்கு ஆமா
க்கிறாங்களே என்னா செய்றது ம்
அப்ப வந்து பாத்தீங்ன்னா அதல்லா நட்டு வச்சு நட்டு வச்சம்னா நம்ம கடைல போய் காய்கறி வாங்கவே தேவயில்ல
ம் ம் கண்டிப்பா
இப்ப நமக்கு சொந்த வீடா இருந்துச்சுன் வச்சுக்கங்ளே மொட்ட மாடி இரு ந்துதுனா அந்த மொட்டமாடில கூட ஒரு இது மாரி வச்சு அதுல நம்ம அந்த வெதைகள்லா போ ட்டு வச்சம்ன்னா அது மொளச்சு வந்துரு நம்ம எதுக்கு காய் வாங்க போனு
அத சொல்லுங்க அதா மாடி தோட்டோன் சொல்லி இப்ப எவ்ளோ பேர் பாருங்க சென்னைலல்லா அவ்ளோ பேரு வந்து மாடி தோட்டோ வச்சு ஆ பாத்தாயி வெண்டக்கா பூசணிக்கா கத்திரிக்கா ஒன்னு கூட இல்லாமில்ல பழங்கள் மொதக் கொண்டு வச்சுக்குறாங்க பாக்கவே அழகா இருக்குது அது
ஆமா
ம் நம்ம இன்னு அந்த மாடி தோட்டங்கறது வர்ல அது ரொம்ப நாளா ஒரு ஆசயா தாருக்குது வக்கணுனு எட வசதிகள் இல்ல நம்பளுக்குனு சொந்த வீடு இந்த மாரி போய் இருந்தா
சொந்த வீட்னா இப்ப நம்ம போய் அந்த வீட்ல இருக்கனு நம்ம வீட்டு நம்ம ஏனா வாடைக்கு விட வாடை க்லா விடாம நம்ம மட்டு இருக்ற மாரி இரு க்கனு அப்ப மாடி மொட்ட மாடி வந்து ஃப்ரீயாருக்கு இப்ப எங்க சார் வீடு இருக்கு பாத்தீங்ளா அந்த மாரி இருந்து ச்சுனா மாடில கொண்டு போய் நம்ம வச்சு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாமே செய்யலா இப்ப எங்க எங்க சாருகிட்லா குடுத்தா நல்லா செய்வாரு அவருக்கு அதெல்லா ரொம்ப
ஆமாமாமாமாமா கண்டிப்பா இப்பயே பாத்தா நறையா பூச்செடிகளு ஆமா இதெல்லா அவுங்க விரும்பி வப்பாங்க போலர்க்கு ம் ம்
அவுங்க வீட்ல போய் அவுங்க வீட்ல வந்து பாத்தீங்னா எட வசதி இருக்குது வெக்கற்துக்கு அவுங்க இன்னுங்கூட இந்த காய்கறி இந்த கீரயல்லா வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்ளா அந்த கீரயல்லா அவுங்க நட்டு வச்சாங்கன்னா மொளைக்கு ஆமா அத அவர்கிட்ட சாரு கிட்ட சொன்னா அத செய்வாரு அவரு செஞ்சு வச்சிருவாரு ஆ மேடம் அதெல்லா பண்ண மாட்டாங்க அவுங்க வந்து செய்வாங்க கொஞ்சேன்னா ரொம்ப லேட்டா செய்வாங்க போற்வ சமையல் பண்ண போறதாவே இந்தாலுமே போனா டக் அவுங்க ஒரு ஒரு வேல முடிச்சுட்டா நம்ம இந்த இந்த டைமுக்கு நம்ம கெளம்பனு போகனு அப்டின் ஒரு ஒரு எண்ணோ வந்து அவுங்ளுக்கு அது வராது அவங்க பாடுக்கு அப்டியே மேலாக்க அப்டியே மெதுவா ஆனா எல்லா செய்வாங்க எல்லா வேலயு செய்வாங்க ஆனா ஸ்லோவா செய்வாங்க நம்ம நம்ம ஃபாஸ் ச்சு அவுங்க கிட்ட எதிர்பாக்க முடியாது
அது கரெக்ட்டு தா ம் உண்ம தா கரெக்டா சொல்றீங்க தோழி ஆ
போறதா இருந்தா கூட அவுங்கள அவுங்கள களப்புறதா பெரிய பாடாருக்கு
ஆமாமா ஆமா
எல்லாரு கெளம்பி ஒக்காந்துருந்தா கூட கெளம்பி வர லேட்டாகு
ஆமா கண்டிப்பா அவுங்களுக்காக எல்லாரு வெயிட் பண்ற மாரிதாருக்கு சூழ்நிலைகள் ம் நா தூரத்துல இந்தாலு அவுங்கள நா புரிஞ்சு வச்சிருக்கே பாத்தீங்களா ம் நீங்க சொல்றத வச்சே ஒங்க ஆ மேடமோடத நா புரிஞ்சு வச்சிருக்கே ம் உம் உ ம் காலை உணவுகள் வந்து ம் ம் இந்த நீங்க சொன்னதுக்கப்றோ எனக்கு வந்து தோணுச்சு ஏ இந்த புதினா கொத்தமல்லி எல்லா சும்மா வச்சுக்கிட்டு வேடிக்க பாத்துட்டு இருக்கோ இந்தப்ப ஒரு சட்னி அரச்சிறுவோ இட்லி வேற ஊத்த போறே
ம் நா வந்து பொரியிலதா‌ டிஸ் செய்யலான் ருக்கே உங்ளுக்கு அந்த டிப்ஸ் வேணா குடுக்கட்டுமா ட்ரை பண்ணி பாக்கறீங்ளா ஒரு நாளைக்கி ஆ பொறி இருக்கு பாத்தீங்ளா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயோ தக்காளி எல்லா கட் பண்ணி வெச்சுக்கணு
ம் ம்
வெங்காயோ வெங்காயோ வந்து பாத்தீங்கன்னா ஆ இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸா வேண்டா இந்த உப்புமாவுக்கு நம் செய்வம்ல்ல கட் பண்றோ அந்த சேஃப்ல ஆனா கொஞ்சோ பெருசு பெருசா இருக்கணு உப்மா உப்மா சைஸ்ல இப்ப ஆம்லேட் உப்புமாவுக்குலா நம்ப கட் பண்ணுவோ பாத்தீங்ளா குறுக்க குறுக்க சின்ன தா அந்த மாதிரி கொஞ்ச பெரிய சைஸ்ஸா கட் பண்ணனு அந்த மாரி பொடியா கட் பண்ணாம கொஞ்சம் பெரிய சைஸ்ஸா வெங்காயோ நெறைய போட்டோம்னா நல்லா இருக்கு ஒரு ப பெரிய பெரிய வெங்காய எடுத்தீங்ன்னா ஒரு ரெண்டு ஒரு ஆள் மட்டுனா ஒரு ரெண்டு வெங்காய போல்லா ரெண்டு பேர் மூணு பேர்னா ஒரு வ மூனு வெங்காய நாலு வெங்காய போட்லா வெங்காய போட்டா அது நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்றோ தக்காளி ஒண்ணு எடுத்துக்கணு தக்காளி ஒண்ணு எடுத்து அதுவு பொடியா கட் பண்ணிக்கணு கட் பண்ணிக்கிட்டு ஆ நம்ம கார வந்து அதிகமா சாப்பட்ட மாரி இரு ச்சுனா பச்சமிளகா இருக்கு பாத்தீங்ளா அத வந்து ஒரு பல்ஸ் மூட் குடுத்து வச்சுக்கணு அப்டி இல்ல நம்ம உப்மா செய்யற மாரியே நம்ப வந்து கட் பண்ணி போட்டுக்கலா உப்மாக்கு எப்டி பண்ணுவோ அதே மாரியே கட் பண்ணி வெச்சுக்கனு வெச்சுட்டு ஆ இதெல்லா கட் பண்ணி வெச்சுட்டுருக்கும் போதே எண்ணெ ஊத்தி கடுகு அதுல வந்து என்ன போடணூனா கடுகு சீரகோ கள்ளபருப்பு பாசிப்பருப்பு இது எல்லா போட்டு உப்மாக்கு நம்ம எப்டி தாளிப்போ அந்த மாத்ரி தாளிக்கணு தாளிச்சிட்டு அதுக்கப்றம் இந்த வெங்காய தக் காளி ப மெளகாலா போட்டு வதங்கிட்டு இருக்கும் பாத்தீங்ளா அத போடம் போது பொறி ன்னா செய்யணு ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சுட்டு பொறிய வந்து நல்லா சுத்தமா கல் இல்லாம வேற தூசி எதுவு இல்லாம அதுல வந்து இந்த கடளப்பரு கடளப்பருப்பல்லா எதுமே இருக்கக் கூடாது வெறு பொறி அந்த வெரூ பொறிய வெச்சு என்ன பண்ணணு தண்ணீல அந்த பொறிய நெனச்சிரணு
ம்
ஒரு பெரிய பா ஒரு பெரிய பாத்திரத்ல தண்ணி வெச்சு அந்த பொறி உள்ளல்லா முங்ர மாரி வெச்சிரனு ரொம்ப ஊறக்கூடாது இப்ப அத வதக்கு போது நம்ம வச்சோம்னா கொஞ்சொ லைட்டா அது ஊறிறும் ஊறுனதுக்கப் றோ வந்து பாத்தீனா அத நல்லா வதக்கிட்டு அதுலய் மஞ்சத்தூள் போடனு உப்பு மஞ்சத்தூள் எல்லா போட்டு நல்லா வதங்கனதுக்கப் றோ அந்த பொறி இருக்கு பாத்தீங்ளா அத நல்லா எடுத்து புழிஞ்சு அதுல போடணு புழிஞ்சி அதுல போடணு போட்ட போடம் போது அது வந்து ஊரிருக்கோ அப்ப இதுல வந்து மசாலா இது எல்லாமே மிக்ஸ் ஆகு